அச்சச்சோ ஓ ஆ சொல்லு
சொல்லு இப்ப நா என்ன சொல்றேன்னா முந்துன்நாள் மார்க்கெட்ட வெச்சு நம்ம வந்து ப்ரடிக்ட் பண்றோம் செரியா இப்ப திங்க கெழம வந்து நம்ம ப்ரடிக்ட் பண்றோம் இப்படித்தா இருக்கோன்னு ஒரு வேல கேப் அப்பள ஓபன் ஆயிடுச்சி அப்டின்னா நீ என்னாப் பண்ணுவ
ஒ கேப் அப்
அப்போ முந்தன் நாளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் காலையில ஓபன் ஆனத வெச்சா நீ பாப்ப அப்டி கெடையாது காலையில ஓபன் ஆனதோட ஹை லோவ வெச்சி தான நீ பாப்ப
செரி காலையில ஓபன் ஆவுறது அது எந்த எத்தன மினிட்ஸ் கேண்டல்ல ஃபை மினிட்ஸா ஒரு ஒன் மினிட்ஸ் கேண்டில்லா வெச்சு பாப்பியா
அது நீ எப்டி வேணா வெச்சுக்கலா காலையில ஓபன் ஆன அந்த ஒன்பதே காலுக்கு ஓபன் ஆன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இருந்து நீ அது ஊன் உன்னோட சௌரியோ அது ஒரு மினிட் வெச்சுக்கலா நீ என்ன வேணா வெச்சுக்கலா செரியா
உம்
ஏன்டா முந்திய மார்கெட்ட வெச்சு நீ பண்ணனினா எப்பிட்றா முந்திய மார்க்கெட்ட வெச்சு நீ என்ன பண்ண முடியு நீ கொஞ்சமாவது லாஜிக்கா பேசு இவனுங்களு பைத்திக்காரனுங்க நெறைய பேர் அப்டிதா சொல்றாங்க இப்ப கரண்ட்ல இப்ப எழுவத் தேழாயிரோ ட்ரேட் ஆயிட் ட்றுகா அப்படின்னா அவனோட ஹைலோ ரென்டையு பாரு பாத்துவச்சது நா அவனுக்கு தானே நீனு செண்டர் பாய்ன்டு கண்டுபிடிச்சு அவ இந்த ஸ்ரைக் பேஸ்லெந்து இவ்வளோ தூர போவான் அப்படின்னு கண்டுபுடிக்க முடியு
ஓகே ஒரே ஒர் நிம்ஸ செரி நா அண்டஸ்டாய் பேசு
ஆஹ்
இப்ப சென்செக்ஸ் வந்து அது சேம்
புரியில
சேம் சேம் நம்ம எடுத்தது வந்து
ஆஹ்
அஹ செவன்ட்டி செவன்
செரி
உம்
ஆஹ்
இரு நா போட்ற
போடு
செக்ஸ்
ஏப்பா நம்ம எடுத்த எழுவத்தி ஏழாயிரத்த சொல்றியோ
ஆமா அந்த எழுவத்தி ஏழாயிரத்தையு நா செக் பண்ணி பாக்குறேனா
ஹம் உம் புரியுது புரியுது அன்னிக்கி நம்ம வாத்தியார் கிளாஸுக்கு போனப்ப கூட சொன்னீட் இருந்தார் தெறுமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு நாள் நம்ம போனப்ப நிஃப் ஃப்டி வந்து சாய்ங்காலோ இருந்துச்சுன்னா அத நீங்கள் இருக்குற ஸ்டைக் ப்ரைஸோட ப் ட்ரேட் ஆயிட்டுருக்கக்கூடிய பிரீமியத்தையு அங் அந்த ப்ரைஸு ஸ்பாட் ப்ரைஸுயு டெலிட் பண்ணிங்னா வர்றதுதா ஒரு பாயிண்டே அத அப்ப அந்த டொல்ட்டாவ இது பண்ணி பாருங்க வகுத்தல் டிவைடட் பை அத கடைசிங்னா அந்த பயிண்ட் கிடைகு சொன்னார்ல அதெல்லா இந்த மாரி தா
ஒன் செகண்டு நா இப்ப என்ன ஆகுனா காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது
சேரி ஓபன் ஆயிச்சு சேரி ஆஹ்
ஆஹ அறநூத்தி எழுவது
சரி அறநூத்தி எழுவதுகு ஓபனாயி
அறநூத்தி எழுவதுக்கு ஓப்பன் ஆயி க்ளோஸ் வந்து ஆஹ ஃபைவ் மினிட்ஸ் கேன்டர்ல க்ளோஸ் வந்து எங்க வைக்கணும்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒணுல கு்ளோஸ்
சேரி
நீ என்ன குடுத்துருக்க ஆஹ் இதுல
ஃபஸ்ட்டு அல்ல பாட்ட நலைன் என்னன்னு கண்டுபுடி டிசி என்னன்னு கண்டுபுடி பிவோட் எதுனு கண்டுபுடி முதல
இரி ஹையு லோ க்ளோஸ்
உம்
ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா எப்டி ஹையு லோ க்ளோஸ் லங்கா தா க்ளோஸுங்றது ஒரே கான்செப்டல தான வரோ
அடேய் இப்போ ஆ கரெக்டு நீ வந்து எழுவத்தி ஏழாயிரத்துக்கு பாக்குறப்ப அந்த ஸ்டெரெய்ட் ப்ரைஸ்ல என் என்வோ அத பாரு நா வந்து போட்ரது காமன் சென்சக்ஸ் ஃப்யூச்சர் காலைல காமன் ஓபன் ஆகும்ல சென்சஸ் அதுல போட்ருக்கே சரியா
ஓகே நீ ஸ்பாட்ல போட்ரு இங்க ஓகே ம் நா ஓ ஓகே ஓகே இப்போ ம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் செகண்டல பார்க்குற ஓபன் வந்து
ஆ
ஆ எவ்ளோ சொன்ன அறநூத்தி எழுவது குளோஸ் வந்து ம் ம் க்லோஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூறு
சேரி
ஜி பிளஸ் ஐநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் லோவு அதே தானே அந்த ஃபைவ் மினிட்ஸ்ல அதே தான
ஏ ஃபைவ் மினிட்ஸ்ல பாக்காத இன்னிக் காலையில ஒன்பதேகாலு மணிக்கு ஓபன் ஆவும்போது அவ ஒரு ஓபன் ஒரு ஹைக் போயிட்டு வந்திருப்பான்ல அத பாக்கணோ
போயிட்டு வந்துருக்கனோ
காலையில ஒன்பதேகாலுக்கு ஒரு ஓபன் ஓபன் ஆயிருப்பா ஒரு லோ ஒரு ஹை ஒரு இது வெச்சிருப்பான்ல
ஆமா
அதெல்லாடா பாக்கணு நீ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒண்ணோனா மாறிட்டு இருந்த நீ எப்டி பாப்ப காலைல இந்த ஓபனங்ல இவ்வளவு தூரோ போயிருக்கா இவ்வளவு தூரோ வந்திருக்கா அப்ப அதுதான பாப்பே மெயின் அதுதானே உனக்கு புரிதா இல்லையா
இரு வாரேன்
ம்
உம் சட் ரேட்
ஆ உஹ்
தர்ட்டி
புரியுதா இல்லையா செக் பண்ணி பாரு
பாக்குற
ம் அடேய் இது உனக்கு இப்ப சத்தம் வெளில கேக்குற மாரி இருக்கு முதல்லலா நா ஒருத்துவுங்கக் கூட பேசுன அப்ப சத்தோ வெளில கேட்டுச்சு அப்படி கேக்குற மாதிர இருந்த கூட நா பரவாலனா அப்படியே படத்த எடுத்துடுவேன் புரியுதா
ம்
இப்ப உனக்கு பேசும்போது மட்டும் தான் அப்படியே ரொம்ப குஷ் குஷ் குசுன் கேக்குது
அப்படியா
அதனாலதா
உம் பருடத்தி
ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு அதனதான் கம்முனு இருந்துட்டேன் சரி இப்ப நம்ம ஒண்ணு வேண உதாரணத்துக்கு இப்ப உனக்கு கேக்குதா இல்லையா
சொல்லு சொல்லு
ஆ
சொல்லு கேக்குது
இப்ப உதாரணத்துக்கு முப்பதாம் தேதிக்கு உண்டான சி பி ஆர் கால்குலேஷன் போட்டு பாக்கலாமா சென்சஸோட கால்குலேஷனு
உம்
போட்டுப்பார்
இப்ப நாம
ஹைட் வந்து எவ்ளோக்கு போனா எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத் த்தி எம்பத்தி ரெண்டுக்கு போனானா
உம் தேம் ஆறு
லோ வந்து எழுபத்தி ழு நூத்தி முப்பத்தி ஆறுக்கு போனா குளோஸ் எழுபத்தி ஏழு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்ப பிவோட்டோட கால்குலேஷன் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் ஆஹ் பிவோட னா ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் மூணையும் சேர்த்திட்டு கூட்டிட்டு வா ங்குறத மூணாள வகுத்துருவோம் சரியா
உம்
வர பாயிண்ட தான் பி்வோட் பாயிண்ட்டு அந்த பி பிளஸ்டிிசி குறது என்ன சென்ட்ரல் ரேஞ்சுஅ அப்ப அந்த பாட்டோம் சென்ட்ரல் இருக்குத்துல அது எப்படி ல ஹையரும் லோயரும் நான் உன்னிட்ட சொல்லுவன் தெரியுமா வந்த வெலையும் இந்த வெலயும் ரெண்டையும் சேர்த்தி கூட்டி ரெண்டால வகுக்கணும்டா நீ என்னம்மா ரெண்டால வகுத்துட்டு இருக்கன்னு கேப்பேன் நியாபகம் இருக்கா உனக்கு அதுதான் வந்த பிளஸ் ர நீ ரெண்டால கூட்டி வகுத்தினா வர்றதுதான் பி சி பாட்டம் சென்ட்ரல் அதாவது கீழ் லைனு மேல போறது டாப் சென்ட்ரல் அப்ப என்ன பண்ணும் பிவோட்ல இருந்து நடுவுல இருக்கக்கூடிய பி சிய மைனஸ் பண்ணும் எதுக்கு க்காக நடுவில் இருக்கது பண்றோம்னா பிவோட் வந்து சென்ட்ரலு சரியா அந்த டாப்புக்கு போறக்கு வந்து நடுவுல இருக்கதுகீழே ஏன்னா அவன் கீழ இருந்து தான் வரான் சோ இத ரெண்ட மைனஸ் பண்ணி வர்த மறுக்க பிவோட்டாலயே கூட்டணும் கூட்டி கிடைக்கிற வால்யூதான் இது
உம்
புரியுதா இல்லையா உனக்கு
இல்ல இல்ல இல்ல நீ ஸ்பாட்ல பார்த்து இது போட்டியா ஃபியூச்சர்ல பார்த்து போட்டியா
ஸ்பாட் ஸ்பாட்ஷட்ல ஸ்பாட்ஷாட்ல அந்த அன்னைக்கு நம்மப்ப காலையில நம்ம ஏஞ்சல் ஓன்லயோ எதுலோ ஓபன் ஆனனு சென்சஸ் ஸ்டோன் ஆகும்ல அந்த பரிசு
சரி நீ ரைட்டிங் பண்ணி அனுப்பச்சிருக்கிய இது எழுவத்தேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு
ஆமா
இது என்னைக்குள்ளது
ஏன் அது திங்ககிழமை மார்க்கேட்டுக்குள்ளது
திங்ககெழம மார்க்கெட் உள்ளதா
மார்க்கெட் இப்படித்தான் போகும் ப்ரடிக்ஷன் பண்ணிருக்கறே புரியுதா இல்லையான் சாட்டன் நல்லா பாரு கிளியரா நான் மை பிரிடிக்க்ஷன் போட்டு அனுப்பிச்சிருக்கே நீ அப்ப நீ அத கவனிக்கலையா அஹ
பண்ணிக்கல எங்க எங்க போட்டு வச்சிருக்கே தங்கம் சுத்திரம்னு போட்டிருக்கே ஓ ஓகே எங்க இருக்கோ செரி ஓகே நான் இப்போ என்ன பண்றோம்னா
ஆ அத செக் செஞ்சு பாரு செரியா உம்
இப்போ நீங்கள் சொன்னது அங்கே ஒர்க்கிங் ஆயிருக்கான்னு செக் பண்ணோம்
செரி செக் பண்ணிப்பாரு
இப்போ அதா நான் சொல்றது எப்டின்னா
ம்
அந்த அ ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் என்ன சொன்ன என்ன பிவிட்டா
பிவோட்டு பிவோட்டு பி
பிவோட் வந்துப் செக் படுறதுக்கு ஓப்பன் கேண்டல் ஓகேயா
செரி ஓபண்ணு
தொள்ளாயிரத்தி நாபத்தஞ் ப்ளஸ்
ஆ
குளோஸ் பண்ணிற்கது
செரி
எழுவத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஆறு ஓக்கேய
செரி இரு ஃப் ஃப்ரெண்டு கூப்பட்றாங்க ஒரே ஒரு கால் பேசிட் வந்தர்றே
உம்